ஹலோ
தோழி எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக் இருக்காங்க தோழி உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் உங்களுக்கு புடிச்
ம் எனக்கு புடிச்ச சுற் சுற்றுலாத்தலம் ஊட்டி ஊட்டி கொடைக்கானல்
ஓ செரி செரிங்க
போனா நல்லா அழகாட்ருக்கு
நிச்சயமா நிச்சயமா நானு வாழ்க்கையில அதிகவே தட போன ஊருன்னு பாத்தா அந்த ரெண்டாதான் இருக்கு சிறு வயசுல
ஆன நா ஒர்க்கா தான் போயிருக் ஓகே அதுக்கு அப்பற போனது இல்ல
ஓ செரி செரிங்க புரியஸ் போவீங்க பாப்பா எல்லா பொறந்ததுக்கு அப்புற போவிங்க ஆ நாங்க
ஆமா, அங்க போய் இருந்தாதா நல்லா இருக்குனு தோணுது
கண்டிப்பா கண்டிப்பா
நாங்க சமீபத்துல ராமேஷ்வரம் போய்ருந்தோ ராமேஷ்வரமா
ஆ மாமனாருக்கு சாமி கும்பறதுக்காக போயிரு ருந்தோங்க ஆ கடல் சார்ந்த எடங்கிறனால ரொம்பமே அழகாருந்தது ஆ உங்ளுக்கு கடலோரோ தண்ணிலா புடிக்குங்ளா செரி செரிங்க
உங்ளு புடிக்குமா உன்னு அ அது நீர்நிலைகள் மட்டு இல்லாம அந்த மழை ஏரியாலா இருக்கல்ல
ஆஹ் நிச்சியமா நிச்சியமா
புடிக்கு ஏனா அங்கதா நல்ல தனப்பாட் தலஹாட்
ம் நாங்க வந்து அந்த குளிர் பிரதேசத்தோட பாடர்லதா வந்துட்டு வசிக்கிறோம் அதனால வந்து அந்த மாதிரி க்ளைமேட் த்துதா அதிகமா விருப்ப விருப்புங்க
சேரி சேரி
இப்ப வெயில் வந்து எல்லா ஊர்லியுமே ஒரே மாரிதா அடிக்கிது
அது இல்லாம வெயில் காலத்துல மழையு மழ காலத் த்ல வெயிலு அடிக்
நிச்சியமா மாறிச்சு கண்டிப் ப்பா கண்டிப்பா
இதனாலே பல நோய்கள்லா வருகிறது
உம் உம்
ஆமா இப்ப மரம் மட்டு இல்ல அந்த மலைய மட்டு மலையு வந்து இதாக்கி இதாக்கி என்ன செய்றாங்க
கண்டிப்பா ஆஹ் ஆஹ் ஆஹ் கண்டிப்பா இயற்கைக்கு எதிரா செயல்படும் போது போது இர் பிற்காலத்துல இயற்கையோட பாதிப்பு இப்பல்லா நம்ம உள்ளாகற மாதிரி உம் கொரோனா வந்தப்பவே மக்கள் உணர்ந்துருக்கணு அப்ப உணர்ந்தோ அதுக்கப்புறமும் அதுல்ல நறைய இடங்கள்ல அந்த மரோ இதெல்லா வெட்டுறதுனால பருவநிலை மாற்றத்த வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க
ஆமா
உங்களுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப் இப்பெல்லா பத்தி சொல்லுங்க சகோதரி
என் நா நா வந்து பிளஸ் டூ தா முடிச்சிருக்க அதுக்கு மேல போகல
ஓ செரி செரிங்க ஒன்னு தப்பில்ல சகோதரி நம்ம அடுத்தது புது சூழ்நிலைகள் ஏற்படும் போது நிச்சயமா நம்ம பள்ளி எந்த வயதுல வேணாலு நம்மளுடைய படிப்ப வந்து தொடரலா உம்
இப்ப தா இந்த இதுலல்லா நெட் எல்லா வந்திருக்குல்ல
நிச்சயமா நிச்சயமா
வீட்ல இருந்து படிக்கலா
கண்டிப்பா கண்ட ப்பா கண்டிப்பா
ஆனா வீட்ல இருந்து படிக்கிறத விட போய் படிக்கிறதுதா நல்லது
ஆமாங்க அந்த கல்லூரிக்கு போய் படிக்கும் போது நமக்கு நெறய அனுபவங்கள் வந்து கிடைக்கு பட் குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலை காரணமா அஹ் அதுல நிறைய மாற்றங்கள் வந்து வரதா செய்து நா வந்து பிஎஸ்சி கணிதம் படிச்சே ஆஹ் கல்லூரி போய் தா படிச்சே எம்எஸ்சி வந்து தொலைதொடர் இப்ப இதுலதா படிச்சங்க உம்
செல பேமலில விடுவாங்க சில குடும்பங்கள்ல சில குடும்பங்கள்ல விட மாட்டாங்க உம்
முன்பே பிஎட் எம்எட் எல்லாமே முடிச்சுட்டே நானு ஆஹ் பள்ளி கணித ஆசிரியரா வேல பாத்துட்டு இருந்தேங்க பத்து வருஷம் ஆஹ் கல்யாணத்துக்கு அப்புறம் பத் பத்து வருஷம் வேல பாத்தே அதுக் அப்புறோ குடும்பத்த பாக்கணுங்கறக்காக ஆஹ் இப்ப பள்ளி வேலைக்கு போறது இல்ல குழந்தைகளுக்கு சொல்லி தரது அந்த மாரி விருப்பப்பட்ட பணிகளை வந்து தொடறந்துட்டு இருக்கோ ஆஹ் எடுப்பங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே எடுப்பே எல்லா பாடமுமே எடுப்பே குழந்தைகள் கூட அதிக நேரோ இருக்கிறதுதா பிடிக்கு ஆ அது வந்து நிச்சியமா அதனால சூழ்நெலைனால வேலைக்கு போக முடியறது இல்ல அதனால குழந்தைகளுக்கு வீட்லயே சாயந்திர நேரோ அ சிறப்பு பயிற்சி வந்து குடுத்துட்டு இருக்கேங்க உங்களுக்கு வேற எதுல விருப்பம் அதிகம் வேற எந்த செயல்கள்ல உங்களுக்கு ரொம்ப விருப் ப்பமா செய்வீங்க
விருப்பமா செய்யறது எங்க ஆ படிக்க போணும்னு ஆச உண்டு ஆனா குடும்ப சூழ்நிலைய பாக்கணுங்களா
செரி பாப்பா வந்ததுக்கப்றோ நீங்களு உங்களுடைய கல்விய நிச்சயமா தொடர்வீங்க நம்பு ங்க
பாப்போ கண்டிப்பா
அப்ற இந் த பிரபஞ்சத்தோட அருள் மூலமா நிர்விக்கப்பட் டதோ அது நிச்சயமா நடக்கும்
ஆமாமா
நீங்க வேற என்ன செயல்கள்ல விருப்பமா இருப்பிங்க
நா ஃபுல்லுங்க சமயலுதா
சமயலு சமையல்ல என்ன உணவு வந் து உங்கள் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரு விரும்பி சாப்டுவாங்க
எல்லாரு மீன் கொழம்புதா மீன் கொழம்பு அப்பற வந்து பீஃப் கறி மட்டன் கறி
ஓ நாங்க வந்து கோயில் வெச்சிருக்கறனால சின்னதுல இருந்தே பீஃப் அ மாடு அது வந்து நம்ம இதாதான சாமியா தொழ றனால இங்க வந்து அந்த சாப்படுற பழக்க வழக்கங்கள் இல்ல
ஆ செல வேரு சாப்பட மாட்டாங்க
ஆ சாப்பட மாட்டோ கோயில் வெக்கறதுக்கு முன்னாடியு மே ஆ அந் அவங்கள வணங்கற பழக்க இருக்கறனால ஆ இந்த எங்க குடும்பங்கள்ல வந்து அதுக் கு அனுமதி இல்ல
சேர் சேர் அ அ எது பீஃப்லயா சிக்கன்லயா பீஃப்தா சிக்கன் வந்து கொஞ்ச சூ டுனால
சூடு கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஆ
ஃபுல்லு இதுதா பீஃப்தா அதா புடிக்வுஞ் செய்யு
ஓ அது சின்னதுல இருந்தே விரும்பி சாப்டுவீங்ளோ செரி செரி செரிங்க
மட்டன் வாங்கலானா வெலவாசி அப்டி இருக்கு
ஓ பீஃப் வந்து கம்மியோ
பீஃப் கம்மி மட்டன் கொஞ்சொ ரேட் கூடுதல்
ஓ அது எவ்ளோ வ சுமார் கிலோலா எவ்வோ சுமார் உங் ஊரு விலைவாசி எல்லா ம்
பீஃப் ஒரு கிலோ ஃபோர் ஹண்ட்ரட் ருக்கு நானூறு
ஓ அதனால அ ஆ ஓ செரி செரிங்க நிச்யமா அது எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கி போயிருச்சு ஆ அது எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கி ஆ அம்
அதேமா கோளி ப்போ அதே வெலைய வெலவாசி ஏறீர்க்குல
ஆ ஆமாங்க அது இங்கெல்லா கிலோ எரநூத்தி எம்பதுலருந்து முன்னூறுவா வரைக்கி தற்போதைய நிலை
ஆமா
ஆ அதனால மீன் எடுத்துக்குவோ ஆ சிக்கன் எடுத்துக்குவோ இது கொஞ்சொ அ குளிர் ப்ரதேசத்துக்கு அ க இதுல இருக்கறனால பா டர்ல இருக்கறனால கொஞ்சொ சூடு அ உணவு வந்து சாப்றது
எங்க வீட்ல வந்து எப்டினா வார த்துல வந்து ஆ ஏ ஆறு நாளுமே மீன்தா மீன் கொழம்பு வெஜிடப் காய்கறி வந்து கொஞ்ச கூட தொட்டுக்கதா எடுப்போ தோற மாரி வெப்பாங்கல்ல
ஆமாங்க
ரி
ஓ இங்க நம்மூர் வழக்கம் வந்து அ வார் த்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட் டுமே அசைவ உணவு
ஆ ஞா ஞா ஞாயிற்று கெழம ஆனா மட் டு ஆ இது அ நான்வெஜ்ஜு பீஃபு மட்டன் அல்லது சிக்கன்
ஓ ஒ மிற்ற மத்த நாட்கள் எல்லாருமே வந்து மீன் சாப் ட்டுக்குவிங்க கடலோர ப கடலோ ர ஊர்களு உங்க உங்க ஊரு சைடெல்லா ஓ சரி சரி ச ரி என்னோட மற்ற தோழிகளு சொல்லுவாங்க ஓ என்னோட மற்ற தோழிகளு சொல்லுவாங்க அவங்க வீட்ல வந்து அதிகமா மீன் வந்து கொஞ்சொ விலை குறைவா கிடைக்
அது ச இது காலத்துக்கு ஏத்த மாரி
ஏத்த மாரி ஆ அ அவங்க வந்து கடலோர பக்கத்திலயேதா இருக் காங்க ஆ அதனால வந்து அவங்களுக்கு இன்னுமே விலை வந்து கொஞ்ச குறைவா கிடைக்கும் போல நம்ம காய்கறி சாப்பற மாதிரி
நாங்க காய்கறி வந்து சும்மா கூட்டுக்காகதா எடுப்போ அ காய்கறியே வெக்க மாட்டோ ஆனா மீன் இல்லாட்டாலு சாப்பாடு எறங்கவு செய் யாது
ஆ அது பழக்கந்தா சகோதரி நம்ம சின்னதுல இருந்தே சாப்ட்டு பழகறோ அப்டி னா நமக்கு இப்ப இங்க வந்து தினந்தோறு காய்கறி இருக்கணு ஆ தினந்தோ ஆ காய்கறிகள் வந்து கண்டிப்பா காய்கறி அல்லது கீரை எதாவுது ஒண்ணு கட் டாயமா இருக்கணு உணவுல அசைவ உணவு வந்து தொடர்ந்து எடுத்துக்கற பழக்க இல்லாதனால வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அசை வ உணவு தொடர்ந்து சாப்டும் போது அது பழக்க இல்லாதனால கொஞ்ச கடினம் மா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆ அதனால காய்கறி அல்லது கீரைகள் வாரத்துக்கு இரண்டு முறை முட்ட வந்து டெய்லி எடுத்துக்குவோ, ஆ அது கூட காய்கறி கீரைகள் வந்து எ செரிங்க நம்ம தொடர்ந் து வந்து பேசு
ஆமா நன்றி சார்
ஆ